ஹலோ ஆஹ் கேக்குதா ஆஹ் அப்றோ சேரின் சொல்லி தே போனும் போஸ்ட் ஆபிஸ் போயிட்டு அங்க போய் பாத்தா அங்கே வெளிய ஒரு அ கா உக்கார்ந்து இருந்தாங்க அவுங்ககிட்ட கேட்கலா பாத்தா அவுங்க வேற யாரோ டவு கேட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் வச்சு சரியா பிரீவா உள்ளயே போய் கே க்கலா சொல்லி பாத்தா உள்ளப்போ ஒரு அண்ணாட்ட கேட்டாங்க இந்த மாரி புதுமை பெண் தி இருக்குல்ல அதுக்கு எங்க எழுதி குடுக்கணு என்ன பார்ம்ல குடுக்கணு அந்த அண்ணா அந்த மார்லா இல்லமா இங்க நாங்க போஸ்ட் ஆபிஸ்ல அ அக்கௌன்ட் வேணுனா ஓபன் பண்ணுவோ மத்தபடி இங்க எதுவு இல்ல அப்டினு அந்த அண்ணா
அ
அப்டியா சொல்டு வெளிய வன்டோ அஃப்ரி வெளிய வந்துட்டு அங்க இருக்கற அக்காட்ட கேட்கலா சொல்சு வெளி உட்காந்திருகறது அப்ப அந்த அக்காட்ட கேட்டது அந்த அக்கா சொல்லுது பேன் கார்டும் ஆதார் கார்டும் கொண்டு வாங்க அப்டினு
அ உன்கு தா பேன் கார்டு இல்லியே
ஆ அதுதா இல்லியே அஃப்ரிட்ட இல்ல அது வந்து ஓட்டர்ஐடி தானே
ஆ அப்ப எனக்கு அப்ளே பண்ணனு திஸ்லி எனக் அப் அப்ளே பண்ணி தா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியு
எதுக்கு
அக்கௌண்ட் வேண்ணும் இல்ல எதுக்காச்சியும் பேன் கார்டு வேண்ணும்னு சொல்லி அப்படி சொல்லுச்சி அன்னைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணனும்னா பேன் கார்டு வேணும்
ஓ தனியா ஓப்பன் பண்றதா இருந்தா ஆஃப்ரி எழுதி குடுத்துருச்சின்னு நினைக்கிறேன் எல்லா ஃபார்மும் கொண்டு வந்துச்சு ஒரு எறநூத்துஅம்பருபா வேணு சொல்லி எண்ட அக்கௌண்ட்ல இல்ல உகிட்ட இருக்கான்னு எங்கிட்ட கேட்டுச்சு எங்கிட்ட இல்ல நா வீட்டுக்கு போயி இதுப் பண்ணிக்லா அப்டி சொல்லிட் நாங்க வீட்டுக்கே வன்டோ
உம்
அப்போ அந்த புள்ளுக்காட்டு வழியா வந்துட்டு இருக்குமோ பொசே போசு வேற கூப்டுச்சு கட தொறந்துருக்குன்னு சத்யா மா சொல்லுச்சுன் சொல்லி அத்தா சரி ஒரு எட்டு பௌசி கடைய போய் பாத்துட்டு வந்துரலான்னு நாங்க தான வண்டில போஸ்ட் ஆஃபிஸ்லந்து வந்தோ
சேர் சேரி
த்த அத்தாவ பாத்துட்டுவரேன் அத்த வேண்டாத்த வீட்டுக்கு போத்த நீதான் வெளிய போன்னு சொன்னீங்க போ போனா கேக்கவே மாட்டேதுண்ணா ஆ சும்மாருத்த அது தா வேண்டா வேண்டாங்குறே போயிச்சி போய் கரெக்டா எங்க பெரித்தா வேற நின்ட்டு இருக்காங்க
ஆ பேஸ்னியா
ஏ நின்ட்டுருக்கு பாத்தா உள்ள பாத்தா ரேசிதுமாம நின்ட்டுருக் நானும அப்பிராத ரா பாக்குதுலா பெரித்தா பாக்குதுல அப்டின் சோ எங் அத்த வேற சும்மாவே இருக்காது எதுக்குடா வந்த அப்டின் போய் நின்னா பெரித்தா ஆ வாங்கோ அப்டின் எங்க எங்க போயிறீங்க ஆச யாசர்னா பாத்து ஏய் எங்கலா மட்ட எங்க போற அப்டின்னுச்சா இல்ல நா அதா பௌசியக்கா கடைக்கு போலாம்ன்னு எங்க அத்தா சொல்லிச்ச அப்போ அத்த பௌஸி சாப்ட போயாச்சி அப்டின்னு யாசர்னா சொல்ச்சி
பரவால்ல நீ அத பாக்கலையா அப்போ
அய்ய இல்ல நல்ல வேல நா போ பாக்க கூடாது பாக்க கூடாதுனே போனே போயிருச்சி போல
ஆ பரவால
பௌசி இல்ல சாப்புட போயிருச்சி சாப்பாட்டு டைம் ஆக்கும் ப்ப பௌவ்சிக்கு அப்டின்
ம்
ஓ அப்டியா சேர் சேரி அப்டின் சொல்லிட்டு அப்புறோ எங்க போயிட்டு வரீங்க அப்டின்னு சொல்லிக்கிறப்போ இந்த மாரி போயிட்டு வந்தோம் இந்த மாரி திட்டம்மாமா போயிட்டு வந்து பெரித்தா வந்து நீ காலேஜ்லயே கேக்க வேண்டிதானே அவுங்களே சொல்லி தருவாங்கல்ல நீ பேன் கார்டு வச்சிட்டு நீ போய் தைரியமா கேளு அவிய்ங் வேனா உங்களேன் சொல்ல முடியாது அப்டின்னு பெரியத்த சொல்லிட்டுருச்சி பக்கத்துல போய் அங்க போய் பேன் கார்டுக்கு என்னல்லா வேணும் அப்டின்னு சொல்லி கேக்க போறோ அப்ப போனப்ப அவுங்க இது வேணு ஆ அந்த மாரிலா சொல்லிட்டுருந்தாங்க
ம்ஹும்
ஆதார் கார்டு டென்த்து மார்டி மார்க் சீட்டு பின்ன வந்துட்டு
சுஸ்லி இரு சிக்கன் ரைஸ் இருக்கான்னு கேக்கட்டா
ஆ கேளு கேட்டு பாரு
அக்கா சிக்கன் ரைஸ் இருக்க தஸ்லி எக் ரைஸ் எக் நூடுல்ஸுன்தா இருக்காமா
அய்யோ வேண்டா
வேண்டாங்க
ம் ம்
ஆ
எக்ரைஸ் தா எக்கு
எக்கு முட்ட முட்ட சோரு முட்டசேமியாவு போதுமா அவுங்க ரொம்ப டீசன்டா சொல்றாங்க
எக் ரைஸ் எக் நூடுல்ஸ்
நம்ம பாசைல சொல்லனுனா முட்டைச்சோறு நா காலைலயே தின்ட்டே முட்டைச்சோறு
அது தா நானு தின்னுட்டே
ஆ இப்ப தைரியமா கேளுங்க சொல்ச்ச
யாரு ஆ கேளுங்க அப்டின் சொல்லுச்சு
ஆ
அத்தவ்ங்க தசலிக்கு உடம் செரிலேனு ஆ பாத்தாலே பா கேள ஆடட்ட அது அப்டி இல்ல என்னமோ சொல்லுச்சு ஆ என்னமா சொல்லுச்சு அத்த நெஞ்சு வலின் சொல்லல
பின்ன
என்னமோ சொல்ச்சு ஆனா பயோபுடுத்துறமாரி சொல்லுச்சு நெஞ்சடப்பா இல்ல இல்ல
நெஞ்சடப்பு சொல்லிடுச்சா மார் அடைப்பு சொல்ச்சா
அஹா அனு என்னமோ சொல்லுச்சுரா
ம்
அது என்னமோ சொல்லுச்சுரா நா பயந்துட்டு என்னத்த அப்டி சொல்றா அதல்லா எனக்கு இல்ல அப்டின் சொல்லிட்ட நானு பயந்துட்டு அப்பறோ அ பெரித்தா சொல்ச்சு ஆ சபி மாரியே ஆயிச்சு இந்த புள்ள ஒல்லியா அப்டினு அ சபியு அந்த பையனு சேத்து வச்சா ரெண்டு பேரும் ஒரே மாரி இருப்பாங்க ஒல்லியா கரெக்ட்டு ஒடம்பு ஐயா அப்டி ஒண்ணும் இல்ல நானு இப்ப ஆ யார் சொன்னா அப்படிதா இருக்கே யார் சொன்னா போய் பாரு கண்ணாடில தெரியு அப்படின் சொல்லி வேல செஞ்சு செஞ்சு எளச்சிருச்சுன்னு சீது மாட்ட சொல்லுது எஸ் சி சோ எப்டி வேல செஞ்சியோ சிரிக்கிறாங்க இல்ல எக்ஸாம் போங்கனா அத சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க
அ
வெரிமா இந்த பையன்ட்ட பேசாதா உனக்கு பைத்தியம் புடிச்சிரும் நீ போ அப்படின் சொல்லு ஆம் குட்டிக்கிறது என்னன்னா எடுத் த்து ஊத்தக்கிற தலைையில அப்டினு சொல்டு வந்தே
அ
அப்புறம் அவுங்க அவுங்க எல் பொருள் எல்லா எடுத்துட்டு போயிட்டு அவுங்க வர்ர நாங்க போயிட்டு வரோம் சொல்ட்டு வரோம் கரெக்டா போறோம் ஆசாரன வருது ஆடி கீழதாம் வச்சிட்டு நடந்து வருது ஆ வந்துட்டு என்ன தசலி எப்போ வந்த அப்டி கேட்டுச்சு இப்பதான வந்தேனப்பா அந்தென்ன நெனச்சுகிட்டே எங்கயோ போயிடுச்சு
கேட்டுச்சா
இப்பதா கேட்டுச்சு அதான் ஏன் எப்ப அப்படிதா கேக்கும் அப்புறம் போயி செஞ்சு போயிட்டு மறுபடியும் வந்துச்சு மறுபடி வந்துட்டு அண்ணா டாட்டா இருந்தா சொல்லவா ஆ டாட்டா கு அப்புறம் நாங்க அப்டியே வந்ட்டோம் அத்த போலாம போலாமான்ட் இருந்துச்சா அப்ப அப்டியே வந்ட்டோ
சேர் சேரி
உம் வேற என்ன பண்றதிய என்னத்த
சோறு
இல்ல சோறுலா திங்கல
ஏன்
ஏமா ஏன் எத்தியாச்சு அந்த புள்ள கவஸ்தான்ல இருக்கு
ஆ என்ன வாய ஒடச்சுட்டுருவே ஆ இல்ல தப்பு இல்ல தப்பு
பின்ன வீட்டுக் வண்ட்டியா
இல்ல தப்பு
பின்ன
நா ஒரு பக்க போய்ட்டு இருக்கே
மா இந்த புள்ள எங்கியோ போகுதாமா மா சே என்ன ம்மா வந்த ஒன்ன மி திச் சட்னியாக்கி அரச்சு சட்னிக்கு தொட்டருமாமா
ம் வர சொல்லு
அ மா
வர சொல்லு சட்னி அக்குதா தொட்டு திங்கிதா பாப்போ
தொட்டு தின்னுவா தக்காளி சட்னி ஆக்கி மைசூர் பால போட்ருவோ என்ன காச
காசா
எ ஃபஸ்ட் போ போய்ட்டுவ ம் வெளிய
தலை ஹலோ ஹலோ என்ன பண்ற கேக்கல கேக்கல
என்ன பண்றே
தூங்கிட்ருக்க
தூங்கிட்டியா
இல்ல நா முழச்சிருக்கே
முழிச்சிருக்கியா சேரி சேரி
இல்ல பேன்டுட்ருக்கே
ம் ஒரே கருவா
பாத்தா